ஆ சொல்லுங்ப்பா எப்டி இருக்கீங்கோ கேக்குது உங்களுக் கேக்குதா எப்டி இருக்கிங்க ஆ ஆ ஆ ஆ
கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்கோ
நாங்களு நல்லா இருக்கோபா பச உங்களுக்கு பசங்கல்லா
ஆ ஒரே ஒரு பொண்ணுதா மா மேரேஜ் பண்ணிட்டம்மா ரெண்டு வருஷோ தா ஆர்றது கல்யாணம் பண்ணி
ஓ சூப்பருங்கோ என் எ எனக்கு வந்து ரெண்டு பசங்கோ ஒரு பைய ஒரு பொண்ணு பைய வந்து டென்து ஆமாங்கோ பைய வந்து டென்து பொண்ணு வந்து எயி்த்து படிக்கிறாங்கோ ம் இப்ப லீவ்ன்றத்னால சமாளிக்க முடியில ஒண்ணு வச்சி
ஆமா ஆமா பசங்க அப்டிதாமா ஸ்கூல்ல இருந்தா அது ஒரு விஷியோ வீட்டுக்கு வருவாங்க ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க சாப்புடுவாங்க தூங்கிடுவாங்க இப்ப வீட்ல இருக்கறத்னால அவுங்களுக்கு போர் அடிக்குல்ல
உங்களுக்கு அதா அந்த டென்ஷன் எல்லா இல்ல முட்ஞ்சிச்சி நா இப்போ எங்ளால ஒன்னு ரெண்டு பேரு சண்ட போட்டுக்றது
எனக்கு எப்பவுமே டென்ஷன் கெடையாது ஏனா எங்க அம்மா இருந்தாங்க அவுங்கதா பாத்துப்பாங்க காலேஜ் வரைக்கு அவுங்க தா பாத்துடாங்க நா வேலைக்கு போயின்ருந்த
ஆ
அ அதெல்லா இப்ப வேல எல்லா முடிஞ்சாச்சி அதனால நா நெறைய கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேமா அக்கௌண்ட்ஸ்ல இருந்தே கேஷியரா இருந்தே ஆ மேனேஜரா இருந்த அ இருவத்தேழு வருஷோ சர்வீஸ் எனக்கு எல்லாமே பிரைவேட் கம்பெனி தா
அப்பா பரவால செம்மையா ஒழ்ச்சிருக்கீங்கோ நாங்க எல்லா வீட்டோட தாங்கோ வீட்லயே அப்டியே போய்டுது கரெக்ட்டா இருக்கு வீட்லயே ம்
காங்கன் சொல்வாங்க ஆனா அவுங்களுக்கு தா வேல அதிக வெளியில போறவங்க கூட அந்த டைம்க்கு எல்லா வேலையு முடிச்சிட்டு போய்டுவாங்க வீட்டுக்கு வரும்போதே காய்கறியெல்லா வாங்கினு வந்துருவாங்க அன்னைக்கு நைட்டுக்கு மறு நாளைக்கு எல்லா அவுங்களுக்கு வந்து அது ரொட் டின் லைப் ஆயிடுறது இல்லையா அதனால தெரியிறது இல்ல ஆனா ச சீக்கிரமா சமைக்கனு சாப்புட்னு தூங்கின்னு அப்பதா காலையில எழுந்து சீக் கிரோ சமச்ட்டு போகனுன்ட்டு அந்த வேல போய்ட்றாங்க அவுங்க நாம்ப என்ன நெனைக்கிறோ வீட்ல தான இருக்கோ நிதானமா பண்ணிக்கலான் சொல்லி பண்ணும் போது அது ல போயிண்டே இருக் ஆ அப்றோ வீட்ல இருக்குறவங்களு சொல்லிடுவாங்க நீ என்ன வீட்ல தான இருக்க நிதானமா செஞ்சிக்கோ சாப்புடு நல்லா தூங்குன் சொல்ட்டு போய்டுவாங்க அந்த தூங்குன்ற வார்த்த தா நம்ம மைண்ட்ல ஒக்காந்துரு
ஆமா
நாம சாஸ் தூங்குன் சொல்ட்டாங்கப்பா அப்டின்ட்டு
ஆனா எங்களுக்கெல்லா கூட ஆசைங்க வேலைக்கு போணு ஆ நம்ப இதுல நம்ம இருக் இருக்கணு அப்படின்ற ஒரு ஆச இருக்கு ஆனா வந்து இந்த பசங்க ஸ்கூல் போறஅந்த சூழ்நில சமைக்கணு செய்ணு அதுனால அப்டியே வீட் டு வேலையோடு அப்டியே போயிடுது டைம்
நா நம்ம அம்மா வீட்ல இருக்கும் போதே வேலைக்கி போயி சுறுசுறுப்பா டைமிங்க நல்லா மேனேஜ்மன் பண்ணிட்டு இந்த டைம்ல வந்து வந்துனு டைம்ல முடிக்கணு அத முடிக்கணு அந்த ஒரு பரபரப்பாவே இருந்திருந்தோனா இங்க நம்ம வேலைக்கு போ போது அந்த அலப்பு தெரியாது இப்ப புதுசா நம்ம ஒரு இட த்துக்கு வேலைக் போகணுன் போது இந்த கையில கால்ல கொட்டிப்போ ச சுவையா பண்ண முடியாது ஒண்ணு நல்லா பண்ணுவோ ஒண்ணு நல்லா இருக்காது வீட்ல வந்து திட்ன சாய்ந்திரம் வந்தோனா அ ஏற்கனவே ஆபிஸ்சு திட்டு வாங்கினு வந்திருப்போ இவுங்களு வந்து திட்டுவாங்க என்ன நீ வீட்ல இருக்கிறச்ச கூட நல்லா சமச்ச வேலைக்கு போறன்னு சும்மா பைய தூக்கின்னு போயிட்டு இப்டியா பண்ணுவ ஒண்ணுமே நல்லா இல்லன்னு திட்டுவாங்க
ஆ
அப்போ மனசு ரொம்ப ஃபீல் பண்ணு என்னடா இது நம்ம வேலைக்கு போலானு நெனச்சாலு இப்டி ஆகுது வீட்ல இருந்தாலு நமக் நமக்குன்னு ஒரு வருமானம் இல்ல என்னதா நாம பண்றது அது என்ன ஆயிடு மன உளச்சல் ஆக்கிடு
ம்
மன உளச்சலாக்கிட்டு நம்ளே நம்மள தாழ்வு மனபன்மையாகின்ருவோ நம்ம எதுவுமே பண்ண மாட்டோ
ரொம்ப ஆர்வம்ப்பா வேலைக் போணுன்றது வந்து ஆ ரொம்ப ஆச ஆ ஏதாச்சு போனு இப்டி வெளியில போனு நம்ம மைண்ட்டு ரிலாக்ஸா இருக்கு ஆ ஒரு நாள் பத்து பேர் கூட நம்ம பேசுவோ கொஞ்ச நல்லா இருக்கு அதெல்லா ரொம்ப விரும்புவ ஆனா அததா கொஞ்ச சூழ்நிலனால அப்டியே வீட்லே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்
ஓ
ம் பசங்க பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்டியே போது நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாதா இருக் கோ ஏன்னா அவுங்க நாங்க மாமியார் மாமியாரு ஆ மூத்தாரு எல்லா ஜாயிண்ட்ஃபேமிலிபஸயாதா ஒன்னாதா இருக்
ம்
ம்
ம் நல்ல விஷயம் இல்ல நானு நானு அம்மா தம்பிங்க ரெண்டு பேரு எல்லா ஊருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மா இல்ல இவங்கலா குலதய்வம் கோயில் போயிருக்காங்க ஏன்னா ஒரு கேட்டு வளர்க்கற அதனால அதுக்கு ரெண்டு நாள் நாங்க விட் டுட்டு போய்டனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படு யாார்கிட்டயு விட்டுட்டு போ முடியு ஆ
என்ன பேர் வச்சிருக்கிங்கோ
வைட்டிகுட்டி
ஆ சூப்பரு எங்க ஃப்ரெண்டு கூட வளர்க்கறாங்கோ அது ஆ அதுதான் எங்கயோ வாங்கிட்டு வந்து ஃபைவ் ஃபைவ் தௌசண் குடுத் து வாங்கிட்டு வந்து வளக்குறாங்க அது குட்டி போட்டு இப்ப அதுவும் மெயின்டேன் பண்ணி
அதான் பேஷனா இருக்கும் அது ஃபேஷன் குட்டியா இருக்கும் ஆ ஆ
ரொம்ப பிடிக்கும் நாங்க
இவா நாட்டு பூனைதா இவா வந்து இவா அம்மா வந்து அப்ப வ வ சின்ன கொழந்தையா அவா அம்மா வந்தா பின்பக்கம் பேக்சைட்ல மழையான மழ கொட்டுது சிலிண்டர் மேல ஒரு கோணி போட்டு வச் சின்னா அதுல ஏறி படுத்துன்டா இப்ப இல்ல நா சொல்றது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி
ஆ ஆ
அப்போ நா சொன்ன நீ உள்ளகிள்ள வந்துராதம்மா எங்க வீட்டுல அவ திட்டுவாங்க என்ன வெளில அனுப்ச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கயே யாருக்கும் தெரியாம கொஞ்ச கொஞ்சமா பால் வச்சு பழக்கினேன் பால் வச்ச ஒன்னே அவா சாப்ட்டா கொஞ்ச நாள் ஆனவோன்ன அவா ப்ரெக்னென்ட் ஆயிட்டா அப்போ வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டா மழ வந்தது வீட் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்குள்ள வந்த ஒன்னே எங்க தம்பி எல்லாம் திட்டுனாங்க அப்புறம் சொன்ன மாசமா இருக்குப்பா அத ஒண்ணும் சொல்லாதீங்க போனா போட்டும் அதுக் கொழந்த பொறந்தா எட்டு எடம் மாத்தும் கொண்டு போயிடும் அப்டின்னு சொல்லிட்டேன் ஆனா அவா போகவே இல்ல
ம்
எங்க வீட்லயே ஐக்கியம் ஆயிட்டா
உம் அப்டியே
ஐக்கியமாயி திருப்பி அ அது அஞ்சு குட்டி போ ஆறு குட்டி போட்டு ஒரு குட்டி காணாம போயி மூணு குட்டி தா என் கைக்கு வந்து ஹவுஸ் ஓனர் என்ன பண் ட்டாங்க கீழ குடுத்துருங்க அவுங்ககிட்ட அவுங்க நல்லா வளத்து ப்பாங்கன் சொல்லி எங்க கிட்ட குடுத்துட்டாங்க
அ ஆ அத வச்சு நீங்க வளத்துட்டு இருக்கீங்க ஆனா ஜாலியா போகும் இல்ல அ ஆ நாங்க வந்து நாய் வளக்குறோம்ப்பா டாகு அதுனால நல்லா போகும் ஜாலியா எங்களுக்கு உண்மையிலயே ஏதாச்சும் ஒரு சோகமா இருந்தா கூடோ அது இருக்கிறதுனால சூப்பரா போகும் டைமு எங்களுக்கு
இல்ல அது வந்து நம்மளோட எதிர்மறை ஆற்றல எல்லாம் அது எடுத்துன்ருங்க
ஆமா எல்லாமே தெரியுது அதுக்கு ஏ புரிஞ்சுக்குது நெறைய விஷயம் புரிஞ்சுக்குது நல்லா ஜாலியா அது கூட அப்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
உம் ஒண்ணுமே இல்ல இவ் இவளே வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி எங்க தம்பி வேலைக்கு கெளம்பினாரு எடது கால்லே ஏறி ஏறி எறங்கினான் நா சொன்ன எடது கால்ல எறங்க கூடாது பூன அதனால நீ போகாத ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரு சொன்னே
ஆ
அவர் அதெல்லா நம்பல ஆ உண்டு பூனையோட சைனெல்லா உண்டு நா நெறையா பூன பத்தி நெறையா படிப்ப அதனால அந்த சைன் எல்லா எனக்கு தெரியு அப்ப அவர் சொன்னாரு இதெல்லா மூட நம்பிக்க இதெல்லாம் போய் நீ நம்புறனா உன்னோட வெச்சுக்கோ